நல்லா இருக்கீங்களா
ஆ வணக்கங் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கோ நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நாங்கெல்லா நல்லா இருக்கங்க சாப்டாச்சுங்களா
ஆ சாப் ட்டாச்சி இங்க தோச நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க சப்பாத்தி
ஓ சரிங்க சரிங்க சப்பாத்திக்கு என்ன தோழி தொட்டுக்க
தக்காளி தொக்கு
ஓ சரிங்க சரிங்க தோழி மதியோ சமையல்லா என்ன தோழி
மதியம் சமையல் பாத்தீங்கனா அந்த அளவுக்கு எது சமைக்கல மார்னிங் சமைச்சத மத்தியானமு சாப் ப்புற மாரி வெச்சுக்கிட்டோ
ஓ சரிங்க சரிங்க
மானிங் பாத்தீங்கனா முருங்கக்கா கத்திரிக்கா உருளக்கிழங்கு கேரட்டு பே அப்புறோ பாத்தீங்கனா ஒயிட்டு முள்ளங்கி இதெல்லா போட்டு சாம்பார் வெச்சோ
தோ சரிங்க
பாத்தீங்கனா ஓ முருங்கக்கா பொரியல்
ம் ம் ம்
அப்ப தயிர் இருந்துச்சு
ஓ சரிங்க தோழி
அதவே கால் மானிங் சாப்ட்டு மத்தியானமு அதவே சாப்புட்டோ
சரி சரி சரி சரிங்க தோழி சூப்பர் சூப்பர் கீர நல்லத்தா சொல்லுவாங்க
ஆமாங்க மந்த்லி ஒன்ஸ் இந்த மாரி எடுத்துக்ட்டம்னா நல்லது முருங்கக்கீர அப்டிங்கறது ரொம்ப நல்லது ஒடம்புக்கு இந்த பிளட் எல்லா ரொம்போ இன்கிரீஸ் ஆகும்
ஆமா தோழி கண்டிப்பா தோழி வாரம் வாரோ வாரோ கூட எடுத்துக்கலா தோழி நீங்க அது
ஆமாங்க அத பாத்தீங்கன்னா அ என்ன சொல்றது பசங்க அந்த முருங்கைக்கீரைய அதிகமா சாப் சாப்றது இல்லிங்க மோஸ்ட்லிவே சாப்பட மாட்டேங்கிறாங்க
ம் ம் ம் நா இங்க ஏ பையனுக் போயி பாத்தீங்ன்னா சிப்போ எங்க வெச்சி பழத்த உள்ளார வெச்சாவது குடுத்தறது தோழி தெரியாம இப்ப முருங்கைகீர சாம்பார்னா சாப்புடுவாப்ல
ம் அது தெரியாதுங்க அதுல பாத்தீங்ன்னா ரொம்ப சாஃப்டா மிக்சிங் ஆயிருது
ஆமா முருங்கைக்கீரை பொறியல்னோட எல்லாருக்கோ அது கொஞ்சோ அது இந்த பிள்ளைங்களுக்கல்லா கொஞ்சோ கசக்குற மாரி தெரியுது
ஆமாங்க ரொம்பமயமே அ பாவக்காய் பாவக்கா விட பாவக்கா ரொம்ப கசப் கடிக்கு முருங்கைக்கீரை கசப்பு இல்ல ஒரு மாரி கார்ப்பா இருக் இருக்கற மாரி இருக்கோ படி நம்ம என்னதா தேங்காய் துருவல் இந்த மாரி போட்டு குடுத்தாலுமே பசங்க இத மென்னு சாப்புட மாட்டேங்கிறாங்க
ஆ கரட்டுதா தோழி நா இப்ப இவனு ஒண்ணாவதுதா படிக்கிறாப்புல தோழி அதனால தெரியாம குடுத்துடுறது அதாவது நம்ம பள்ளிக்கு குடுத்து விட்டா சாப்பிடாமதா எடுத்துட்டு வருவாப்புல அதனால நா என்ன பண்றது வீட்ல இருக்கும் போது சனி ஞாயிறுல அப்ப செஞ்சி குடுத்துறது சனிக்கெழமையில அப்ப தெரியாம தெரியாம முடியாதுன்னுதா சொல்லுவாப்புல அப்ப இப்டீன்னு இது பண்ணிதா குடுக்குறது நானு ஏன்னா அது சாப்புட்னோ தோழி அதுதா கொஞ்சமாது இந்த ஹிமோகுளோபினுக்குல்லா நல்லது ரொம்பவே அது
கரட்டு தாங்க நா என்ன பண்ணீங்ன்னா வீட்ல பசங்க மோஸ்ட்லி வெஜிடேபிள்ஸு கீர அந்தமாரிலா எடுத்துக்கவே மாட் டாங்க வீட்ல இருந்தா சாம்பார் சாம்பார் தோச அப்புறோ பாத்தீங்கன்னா பனியா ரோ இந்த மாதிரிதா கேப்பாங்க நா என்ன பண்ணுவேனா சாதமோ காயி இந்த மாரி கீரை எல்லா சாதத்துல எப்டியே மிக்ஸ் பண்ணி அ மத்தியானோ லஞ்சுக்கு குடுத்து அனுப்பிடுவோ அப்புறோ பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சாப்ட்டுதா ஆகணோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டோம்னா சாப்ட்டுக்குவாங்க ஏன்னா வேற வழி இல்ல பாத்தீங்கன்னா பசங்கலா சாப்புடுவாங்க பசி எடுக்கோ வேற எங்கேயுமே ஆப்ஷன் இல்ல அவுங்குளுக்கு என்ன பண்றது அப்டீன்னு தெரியாம சாப்ட்டு
ஒக்காந்துருப்பாங்க
ஆமாங்க ஏ பெரியவ பாத்தீங்கன்னா சாப்புடவே மாட்டாங்க
உம் உம் உம்
அதனால நா அந்த மாரி மிக்ஸ் பண்ணி குடுக்குறதுனால கண்டிப்பா சாப்ட்டு வந்துருவாங்க
ஓ பரவால்ல தோழி பரவால்ல தோழி வேற என்னென்ன தோழி செஞ்சி குடுப்பீங்க நீங்க
வேற என்னன்னா இந்த ராகி மாவுல கொழுக்கட்ட செஞ்சு குடுப்பே அப்புறோ பாத்தீங்கன்னா பச்சரிசி கொழுக்கட்டை இந்த மாரி ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸு செஞ்சு குடுப்பே அ ராகி மாவு ஓட் பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரையூ தேங்காய் துருவல் நெய்யி இந்த மாரி ஆட் பண்ணி அ கையில பிடி வர்ர அளவுக்கு வெச்சு ஆவிப்பதத்துல வேக வெச் சு லைட்டா உ எடுத்து பசங்குளுக்கு குடுத்தா சாப்ட்டுக்குவாங்க
ஓ பரவால்ல தோழி பரவால்ல
ம் நா காலைல ஸ்நாக்ஸுக்கு குடுத்து அனுப்பிர்வேங்க அ ஸ்கூலுக்கே குடுத்தனுப்பிர்வேன்
சாப்ட்டுப்பாங்களா தொழி
சாப்ட்டுக்குவாங்க வீட்டுல குடுத்தோம்னா சாப்டறதே இல்லைங்க இந்த கூலு ஒரு ப பத்தீங்கன்னா ராகி தோச அந்த மாரில்லா களி இந்த மாதிரில்லாம் செஞ்சு குடுத்து டோனா சாப்ட மாட்டேங்றாங்க அவுங்க அதனால இந்த மாரி நாட்டு சக்கர அதுல பாத்தீங்கன்னா அ தேங்கா துருவல் அ நெய் இந்த மாரில்லா மிக்ஸ் பண்றனால நல்ல மனமாவும் இருக்கு நல்ல அதுல இனிப்பாவு இருக்கு அதனால சாப்ட்டுக்கறாங்க வேற வழி இல்லை
பரவால்ல தொழி பரவால்ல தொழி இவர்ரு என்ன இந்த ராகி இதெல்லா சாப்ட மாட்டறாப்புல தொழி ஒரு நாள் இந்த இது மட்டு செஞ்சு குடுத்தா இந்த ராகி சேமியா இருக்குங்கள தோழி அதுல வந்து ராகி சேமியா வந்து வே வச்சு எடுத்துட்டு கொஞ்சமா லைட்டா ஒரு சால்ட்டு போட்டுட்டு அத்ல ஜீன்ஸ் வெள்ள சக்கர போட்டு இல்ல நாட்டு சக்கர எது வேணாலு போட்டுக்கலா தேங்கா திருவி போட்டு அப்டி குடுத்தே கொஞ்சமா எடுத்துக்கிட்டாப்ல அதோட சரி அந்த ப்ரவுன் கலர்ல இருக்கிறதுனால அதெல்லா தொட மாட்றாப்ல
ஆமாங்க இந்த ராகி பக்கோடா இந்த மாதிரில்லா செஞ்சாலு எ பெரியவர் பத்தீங்கன்னா இதெல்லா பிளாக்கா இருக்குமா பிளாக்கா இருந்தா எனக்கு புடிக்காது இன்ன ரொம்ப இவ்ளோ ப்ளாக்கா இருக் இது அப்டின்னு சொல்லி கேப்பாரு
அதுதா இந்த மாரி பண்றதுனால அது கலர பாத்துலா இந்த பிள்ளங்க வந்து சாப்ட மாட்டாங்க
ஆமாங்க ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிப்பாருடா கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாரடா நல்லா இருக்குண்டா அப்ற வேணா சாப்டுவேமா அந்த மாரிதா கொழுக்கட்டய சாப்ட வச்சு பழகணுங்க
உம்
இவ்ளோ சின்ன கொழந்தயிலே பாத்தீங்கன்னா ஆ கொழந்தயார்க் க்கும் போது அப்பல்லா தெரியாதுங்க கொழந்தயா இருக்குபோது எல்லாமே சாப்டுக்குவாங்க ஐ எல்லாமே பச்சயாவே வெஜிடபிள்ஸே பாத்தீங்கன்னா பீ ட்ருட்டு அ காய எல்லா பத்தீங்கன்னா பத் ச்சாவே மிக்சில போட்டு அடுச்சு அப்றோ பாத்தீங்கன்னா அந்த இ ட்லில போட்டு மிக்ஸ் பண்ணி அப்டியே கூழ் மாரி எடுத்து ஊ டிவிடுவாங்க இல்லன்னா பால்ல மிக்ஸ் பண்ணி அப்பல்லா சாப்டு வாங்க நல்லா ஹெல்த்தியா நல்லா புசு புசுன்னு இர்ந்தாங்க பசங்க அப்ப பாத்தீங்கன்னா வளர வளர கைவுட்டு போக போக அவுங்களுடைய அவுங்களா எடுத் த்துக்கற ஃபுட்டு் தா அது அதனால பாத்தீங்கன்னா எதுவுமே அ சாப்டறதில்லே
இப்ப இவென பாத்தீங்கன்னா எ புள்ளய இப்பதா ஒன்னாது படிக்கிறா போன எனக்கு என்னமோ தெர்ல போன வாரோ தா முடியு நம்ப நெறய இப்ப ஊட்டி வுட்டு எல்லா குடுத்த மாதிரி இருக்கு இப்பென்னமொ ஒரு கூட்டு பொருச்சக்கொழம்பு அத செஞ்சு வச்சு குடுத்தா கூட என்னா அதுக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு நா சாப்ட மாட்டே சாப்ட மாட்டே எப்போது சாப்ட்டுட்டு வருவாப்ல அத சாப்டாமலே வருவாப்ல கேரட் பொரியெல்லா வீட்ல செஞ்சு குடுப்போ சாப்டுவாப்ல ஸ்கூல் இதயே பள்ளிக்கி குடுத்துவிட்டா அது அப்டியே திரும்பி வருது தொட கூட இல்ல அத ஓப்பன் கூட பண இது பண்ணல போல கேரட் பொரியல்னு இங்கயே வீட்லே தெரிஞ்சுகிட்டு அத அப்டியே திரும்பி எடுத்துட்டு வராப்ல நா என்னதா பண்றதுன்னே
ஸ்கூல்ல பாத்தீங்கனா அவுங்க மேம் பாத்து அவுங்கள
அதா சொல்லிட்டு வரணு இல்ல இவ்ளோ நாள் வந்து கரெக்டா சாப்ட்டுட்டு வந்தாப்ல நா வெவ்வேறா வச்சு குடுத்ட் இருந்தே கேரட் சாதோ அத கூட சாப்டுறாப்ல கேரட் பொரியல வச்சு குடுத்துட்டா அப்டியே திரும்பி வருது அதா அவுங்கள்ட்ட ஆ திங்ககிழம தா போயி சொல்லிட்டு வரணும்னு இருக்கே கொஞ்சோ பாத்து போகணு அவுங்க வந்து என்ன பண்றாங்கனா பொறியல் அதிகமா வைங்க அதாவது சைட் டிஷ்னா அதிகமா வைங்க நீங்க ஸ் சாதத்த கம்மி பண்ணி வைங்கனு அதனால அப்டி குடுத்து விடுறோ நாங்க இவர் என்னன்னா அத அப்டியே தூக்கிட்டு வராப்ல அதுதா போய் சொல்லிதா இது பண்ணணு எல்லா காய்கறியுமே சாப்டுவாப்ல ஆனா இப்ப ஸ்கூலுக்கு குடுத்துவிட்டா எல்லாமே திரும்பி வருது அது எதனாலந் தா தெரில
அவுங்க்கிட்ட கேட்டு போ அவுங்க சொல்லியுமே கேக்க மாட்டேங்றாங்க அப்டினா என்ன சொல்றது கொழந்தங்களுக்கு கொஞ்சோ கூட பயோ இல்லைங்
கண்டுக்காம இருக்காங்களா அது எனக் தெரில ஆனா கண்டுக்காம இருக்க மாட்டாங்க சரி அதா திங்ககே அதா திங்ககிழம போய் பாப்போ கேட்டு பாப்போ அப்டின் இருக்கே தோழி
நீங்க பாத்தீங்கனா ஒங்க கொழந்தகிட்டே கேளுங்க ஒண்ணுக்கு ஒங்களுக்கு என்ன சாமி புடிக்கிலயா அந்த ஃபுட்டு புடிக்கிலயா என்ன பண்றீங்க ஸ்கூல்ல அப்டீனா நீங்க வெளயாடிட்டே கேட்டீங்கன்னா சொல்லிருவாங்க இ ஆ வேல்
சாப்ட அளுப்பு பட்டுக்கிட்டு இந்த மாரி பண்றாப்ல அந்த மாரி கொஞ்சோ சாதோ சாப்ட்டாலுமே ஒவ்வொரு நேரோ அளுப்புப்பட்டுட்டு எடுத்து வைக்குபோது புள்ளைங்களுக்கு வந்து நா அ அங்க ஆன்டில்லா இருப்பாங்க அவங்களா தா ஊட்டி விட்றாங்க போல இப்ப ஸ்பூனால மிஸ் டீச்சருங்களே ஊட்டி விடுறாங்களா அது சில பிள்ளேங்க ஃபுல்லா சாப்டுருதுங்க சில பிள்ளைங்க சாப்டுட்டு அழுப்புப்பட்டுட்டு அப்படியே வச்சிருதுங்களா
ஆஹா என்ன கிளாஸ் படிக்கிறாரு
இப்ப ஒன்னாவது படிச்சிட்டு இருக்காரு
அப்டி பாத்தீங்கன்னா அ அ என்ன சொல்றது அவங்க கேர்டேக்கரு இருப்பாங்கள்ள அவங்க வந்து எல் கே ஜி இப்டி யு கே ஜி இந்த மாரி யு கே ஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தா ஊட்டி விடுவாங்களா என்னனு தெர்ல
இல்ல இப்ப ஒன்னாவதுக்கும் கூ அ டீச்சர் ஊட்டி உடுறாங்கனு சொன்னாங்க ஃபஸ்டு பள்ளித்திறக் கும் போது ஒரு வா இவர் வந்து இந்த வருஷோந்தா சாப்பாடே எடுத்துட்டு போறாரு போன வருடம் முடியும் வீட்டுக்கு வருவாரு இல்லனா நாங்க போய் ஸ்கூல்ல பள்ளில வச்சு ஊட்டி உட்டு வருவோ இந்த வருடம் தாங்க ஆ இந்த வருடம் தா வந்து வந்து இவரு கொஞ்சோ பள்ளிக்கு எடுத்துட்டு போறாரு சாப்பாடு அ பள்ளி தெறக்கும் போது ஒரு வாரம் வந்து திரும்பி திரும்பி சாப்டாம அ அப்றோ ஆன்டி அங்க ஊட்டி உட்டுருக்காங்க டீச்சர் ஊட்டி விட்டுருக்காங்க சாப்டாம இருந்தாப்ல அப்றோ சாப்ட ஆரம்பிச்சாப்பல இப்ப என்னனா பொரியல்லா வீட்ல ஊட்டி விட்டா தா சாப்பிடு தா அங்க எடுத்துட்டு போனா சாப்பிட மாட்டே அதயே சொல்றாப்ல இதே வறுத்து வச்சா சாப்
நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுல்லா அ கொஞ்சோ நெய் நெய் கொஞ்சோ அதுல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு குடுங்க சாப்டு
இல்ல ஆ நெய் அவனுக்கு ரைஸ்லலா ஆட் பண்றது உண்டு இது கேரட் பொரியல் தான அதுல என்ன ப இது பண்றதுனு சொல்லிட்டு
இல்லேங்க அதுலயு ஆட் பண்லாங்க நாங்களே பாத்தீங்னா ஆமாங்க எல்லா வெஜிடேபுள்ஸ்லயுமே அத மிக்ஸ் பண்ணி குடுத்ததுக்கப்புறோ நெய் இருந்தா அதுல அதோட சேத்து மிக்ஸ் பண்ணி ரசமா இருந்தா கூட ஒரு ரெண்டு ட்ராப் விட்டாதா பையே சாப்டுவாங்க எங்க
ஆமா ரசத்துக்குல்லா நா ஃபுல்லா அதா போடுறது நெய்யுண்டு பருப்புக்கு
ஆமா எந்த சாப்பாடா இருந்தாலு செரி எங்க வீட்ல பாத்தீங்கன்னா சி க்கன்லயே பாத்தீங்கன்னா எங்க குட்டி பைய்யே காரமா இருக்குமா நெய் ஊத்துமா அப்டீன்பா அதனால பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் கிரேவிலயு நா நெய்ய மிக்ஸ் பண்ணிக் குடுத்தா சாப்பிட்டுக்குவா அந்த பச அந்த ஸ்மெல்லயே அ காராம இருக்காது அந்த ஸ்மெல்லுக்காகவே சாப்டுக்குவாங்க ஆசபட்
ஓ பரவால்ல பரவால்ல
குடுங்க சாப்டு பழகிக்குவாங்க கண்டிப்பா நெய் சாப்டுவாங்க கொழந்தைங்க
ஓ கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நா இந்த மாரி அப்பனா கண்டிப்பா பண்ணி பாக்குறே தோழி
ஆ கண்டிப்பா பண்ணி பாருங்க கண்டிப்பா பசங்க ஏனா நெய்யினா கொழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்டுவாங்கல்லைங்
ஆமா ஆமா இவரு என்னனா இப்ப வந்து இந்த உருள கெழங்கு வருவல் வாழைக்கா வருவல் காரக்கான இந்த டேஸ்ட்ட புடிச்சிக்கிட்டு இவரு வந்து ஏமாத்திட்டு இருக்காரு இப்ப
ஓ உருளக்கெழங்கு கா என்ன சொல் வாழக்கா வருவலெல்லா சாப்டுக்குறாருங்ளா
ரொம்ப புடிக்கு காரோ தா ரொம்ப புடிக்கு அவருக்கு ஒவ்வொரு நேரோ நா சாம்பார்லயுமே நெய் ஊத்தி தா குடுப்பே உ சாம்பார் ல நெய்யி ஊத்தாதனெல்லா வந்து நின்னு சொல்லுவாரு ஆ அப்ப இவ போனதுக்கு அப்பறோ தெரியாம ஊத்திட்டு பள்ளிக்கு வெச்சி அனுப்ச்சு விட்டுர்றது
ம் எங்க பசங்கல்லா பாத்தீங்கனா அந்த உருளக்கிழங்கு வாழக்காலா சாப்புடவே மாட்டாங்க இந்தர
அச்ச ஓ நல்லதுதா என்ன கேட்டா வா அது வந்து வாய்வுன்னு சொல்றாங்க வாழக்காலா இப்பதைக்கி சின்ன பிள்ளைக்கு உருளக்கெழங்கு சாப்புல்லா ஃப்ரோட்டீன் காய்
ஆமா உருளகெழங்கு சாப்டுக்கலா இந்தாலு நா என்ன பண்ணுவ சாம்பார்ல போட்ருவே
ம் ம் ம்
சாம்பார்ல பாத்தீங்கன்னா எல்லா காயுமே மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பாரா வெச்சுருவங்க சிலபலக்கா இருக்குற காயி அந்த அவரக்கா வெண்டக்கா அப்பறோ பாத்தீங்கன்னா கேரட்டு பீன்சு முருங்கக்கா கத் திரிக்கா என்னென்ன காயியக்கோ எல்லா காயுமே அதுல ஆட் பண்ணிருவே சாம்பார்ல போட்டாக்கா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு சத்தெல்லா பாத்தீங்கன்னா சாம்பார்லா வந்துரு சாம்பாரே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு
கண்டிப்பா தோழி நம்ம பின்பு நெறையா பேசனும் தோழி பின்பு தொடருவோ நன்றி
ஓகே ஓகே